ஹலோ எப்டிப்பா இருக்கீங்க
ஆ நா ரெம்ப நல்லாருக்கறே நீங்க எப்டி இருக்கிறீங்க
ஆ நல்லாருக்கேம்ப்பா எப்டிப்பா வெயில்ல எப்டி போகுது
ஐயோ வெயில் பயங்கரமா இருக்குது சொல்லவா வேணு இப்ப மே மாசோ வேறையாப் பயங்கரமா வெயில் ருக்குது இந்தப் பக்கத்துல இருக்ற மரத்த வேற ஆ கொஞ்சோம் அ ரெம்ப ஹைட்டா வளந்துருச்சி அந்தம் போஸ்ட் மரத்த எல்லா தட்டுது அப்டின் சொல்ட்டு அத வேற வெட்டிட் ட்டாங்க அதனால கொஞ்சங் கூட அந்த கூலிங் இல்லாம காத்து இல்லாம பயங்கர வெக்கையா இருக்குது ஒங்களக் எப்டி இருக்குது
எனக்கு சரியான வெயில்ப்பா இதல வேற அக்னி வேற இல்லப்பா அதனாலேயே வந்து ரொம்ப கஷ் ஷ்டமா இருக்கு பசங்ளையு வீட்ல வெச்சுட்டு டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து இந்த ஏ சியப் போட்டுட்தா உக்காந்துனு இருக்காளுங்கா கரண்ட்டு பில்லு ஒரு பக்கோ எவ்ளோ வரப்போகுதுன் நெனச்சாலே பயமா இருக்கு அது ஒரு பக் க்கு காத்து இல்ல இயற்கையானக் காத்தன்றதே இல்ல எதோப் போதா எதோ இது வெளிலியேப் போற்த்துக் கே பயமாருக்கு
நெஜமாவேப்பா ஏன் பாத்தீங்கனா இப்ப அந்த ஏ சிக்குள்ள எவ்ளோ நேரந்தா ஒக்காந்துருக்க முடியு நம்மளுக்கு சுத்தமானக் காத்துன்றத கொஞ்சமாச்சு சுவாசிச்சாதானா நம்ம ஒடம்புக்கு நன்மையா இருக்கு
அதனாலதாம்ப்பா நானு ஜிம்முக்கு போயிட்டுருந்தே ஹெல்த்து இஷ்யூஸு கொஞ்சோ இருக்கானீட்டு நம்மப் போயிட்டு நம்ப ஹெல்த்த பாத்துக்கலானீட்டு போயினுருந்தே ஆனாப் பாத்தா இப்பப் பாருங்களே இந்த இது இந்த வெயிலால வெளிலியே எங்கயுமே போம்முடில அப்டியே வீட் டுலியே அடங்கி ஒக்காந்துனுருக்லாமான்ற மாதிரி இருக்குப்பா நீங்க எதாவ் ஜிம்முக்கு போற ஐடியா எதாவுது இருக்கா
ஆ அந்த மாதிரிலா இல்ல இருக்கிறதையே கே இருக்கம்கே வெளிலப் போனாலு இத விட பயங்கர வெக்கையாதா இருக்கு அதனாலவே எங்கியுமே போனுனாலுமே கொஞ் ஞ்சோ பயம முன்னாடி எல்லாம் பாத்தீங்கனா நம்ம பாட்டி லீவ் விட்டோனாப் பாட்டி விடு தாத்தா வி விடு அப்டி இப்பந்தா இருக்கு அந்த மரத்துல தொட்டில் கட்டி விளையாடறது அந்த மரத்துல இருந்து சுத்தமானக் காத்து வறதுனால நம்மளுக்கு அந்த ஒரு கரண்ட்டு இல்லாட்டி கூட அந்தாது ஆனா இ இப்பலு கூட நம்ளால இருக்கவே முடியல வீட்டுக்குள் ள அந்த ஒரு
ஆமாப்பா கரெக்டுதா நீங்க சொல்றதப் பாத்தா அதுதா இதனாலேயே வந்துப் பசங்க வீட்டுள்ளேயே ஒக் க்காந்து ஒக்காந்து ஒக்காந்து ஒப்ளிசிட்டிதா ஆகுதுன் தவிர அதோட ஹெல்த்து கண்டிஷன்ஸ் எல்லாம் பாத்துக்கவே மாட்டேந்துங்க அதனால்தா நானு எத்தினோவாட்டி செரி அப்டி ஜஸ்ட்டு வாக்கிங்காவுது போயிட்டு வர்லானீட்டு வெள்ல வர்லான்னாக் கூட இந்த சாயங்காலோ டைம்ல கூட அவ்ளோ அனலாருக்கு அவ்ளோ இதுவாருக்கு போனா நைட்டாதாம் போனும் போல இருக்கு பசங்கள கூட்டிட்டு மொதல்லா அப்டி இல்லப்பா கொஞ்ச தனிஞ்ச உடன்னா கூட இந்த பார்க்கு அங்க போய் வாக் பண்றது அங்க இருக்கற நெறைய பேர் வந்து பாத்துட்டு பேசிக்கினூ கொஞ்ச ஜாலியா அந்த ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆவுது இருந்துச்சு இப்ப அது எதுவுமே இல்ல புல்லா வீட்டுள்ளயே அடைஞ்சிருக் கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி இவுங்க சாப்புட்ற ஃபுட்டுக்கு எங்கியாவது வெள்ல போய் ஒர்க் அவுட்டு அதா சும்மா ஒரு நட சும்மா அப்பல்லா விளையாடுவோ பாத்தீங்களா ஊர்லல்லா இ ருந்துருதா ப என்னது ரிலேஷன்ஸ் எல்லாருமே சேந்து விளையாடுவோ இப்ப அதெல்லா எதுவுமே இல்ல எப்ப பாரு வீட்டு உள்ளயே உக்காந்துன்னு இருக்காங்க ஒன்னு டேப்பு இல்லன்னா போனூ இல்லன்னா டிவி இத மூண விட்ட வேற இல்ல இதனாலயே ஹெல்த் கண்டிஷன்ஸ் பாத்தீங்ன்னா நாளுக்கு நாள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாமினா இல்லாத மாதிரி எழுந்துக்கறோமா ஏதோ சாப்புட்றோமா ஏதோ உள்ளயே இருக்கோமா வெள்ல வ போகாம அப்படின்ற மாதிரி தா இருக்கு இதனால வந்து நெறைய பேருக்கு வந்து இந்த அலர்ஜிங்கல்லா ரொம்ப வருது எதுவுமே இந்த வெயிலுக் வந்து வெள்ல போயிட்டு வந்தா பேஸ்லா அவ்ளோ ரெட்டிஷ ஆயிடுது அதுல ஒரு பக்கோ அந்த வெயில் சூரியன் இது பட்டதாலெல்லா பாத்தோனா மூஞ்செல்லா பாத்தா அப்டியே பிம்பிள்ஸ் அதிகமா வந்திருக்கு ரொம்ப இருக்கு இதெல்லா பாக்ர்தே எப்படா இந்த அக்னி முடியு எப்படா நார்மல் லைஃப்க்கு திரும்பு இப்பயே இப்டி இருக்கு இவுங்ளுக்கு உன்னு ஸ்கூலுக்குல்லா அம்ச்சிட்டா இவங்க இங்கள பாதுகாக்கறதே போதுன்டான்ற மாதிரி ஆகுது
ஆமா நீங்க சொல் சொல்றது ஒன்னு முன்னாடில வீட்டுக்கு வீடு ஒரு மரோ இருக்கு மரோ இருந்துச்சுன்னா அது வேப்ப மரமா இருக்கு இல்ல ல ஓர் வேப்ப மரத்துல வெச்சிருந்தாங்கனாலே நல்ல காத்து வந்து நம்மளுக்கு கெடைக்கு நீங்க சொன்ன மாரி நெறைய அந்த பிள்ளைங்களுக்கு இதுக்கெல்லாமே அந்த வேப்பல வேப்ப எலய வந்து அரச்சி அதுலல்லா நம்ம பிம்பிள்ஸ் இதுலல்லா போட்டோனா அது நம்மளுக்கு நல்ல ஒரு கிருமி நாசினியா வேற இருந்துச்சி இந்த இதல்லா கூட வேப்ப வேப்ப எலய வந்து அரச்சி அதுல பத்துமாரி போட்டாங்கன்னா வந்து சரியாயிரு இருந்த வெயில் காலத் துல வர பிரச்சனைகளுக்கு எல்லாமேவு அந்த வேப்பமர வந்து ஒரு தீர்வாதா இருந்து வீட்டுக்குள்ள கரண்ட் இல்லாத நேரத்துல கூட அந்த வேப் ப்ப மரத்துல நமுக்கு நல்லா காத்து வர்றதுமே ஒரு மாரி குளிர்ச்சியான காத்தாதா நம்மளுக்கு இருக்கு அப் டில்லா நெலத்துல நம் பாட்டி தத்தா அவங்க வீட்டுல நம்ம அனுபவச்சோ ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழல் இல்லாம இப்ப எங்க பாத்தாலுமே மரமே இருக்க மாட்டுது எல்லா எடத்துலயு இருக்கிற மரத்தையு வெட்டிட்டு பில்டிங் அது இதுன்னு கட்டிறாங்க வேற எப்டி நம்மளுக்கு ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலை வந்து ஏற் படு இந்த வெயில் காலத்துலல்லா முன்னாடி பாத்தீங்கன்னா நெறைய மர இருக்கிறதுனால அப்பப்ப மழ விழுகு அதனால கொஞ்ச தர குளிர்றதுனால நம்மளுக்கு வெயிலு கொஞ்ச தெரியாம இருக்கு இப்போ உள்ள இதுல வந்து பாத்தீங்கன்னா மழய எதிர்பாத்து காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு சு ச்வேஷன்ல தா நம்ம இருக்கறோ அப்டி இருக்கம் போது அந்த எல்லாத்தையுமே நம்ம கொழந்தைங்க வந்து மிஸ் பண்றாங்கன்னு தா நெனைக்கிறே
ஆமாப்பா நீங்க சொல்றது பாத்தா அதென்னவோ கரெக்ட் தா மழைக்கு சரி மிஸ் பண்றாங்க அந்த நெழல் ஒதுங்கி நிக் நிக்கறது அதெல்லா எதுமே இல்லப்பா இந்த காலத்து பசங்க கிட்ட பாத்தா அவுங்க பாட்டுக்கு அவுங்க இருக்காங்க ஒரு எதுக்குமே வந்து ஐயோ இதெல்லா நம்ம மிஸ் பண்ணமே அதெல்லா இல்ல அந்த காலத்தில அந்த அவ்ளோ வெயிலா இருந்த கூட இந்த புளியங்கா மரம் இந்த புளியங்கால்லா பாத்தட்டுலா நாங்களா தினோ வாட்டி மரத்துலல்லா ஏறி ஏறிலா பறிச்சிருக்க அந்த ஒரு என்ன சொல்றது அந்த வெயிலு அதெல்லா பாக்காம அது வேற இல்லாம ச ஒரு ரோட்ல பாத்தீங்க ச்சு கோயே சைடு சைடு மரோ இருக் ப்ப இப்ப எங்கப்பா மர இருக்கு நம்மளே கொடதா எடுத்துட்டு போறோ எங்கயோ பாத்தா ஒதுங்கறதா தா இருக்கு அந்த காலத் துல எங்க கொடலா இருந்துச்சு பாருங்க எங்க பாத்தாலு அங்க அப்டி சைட்ல பாத்தீங்கன்னா அப்டியே மரோ ஃபுல்லா ரெண்டு பக்கமு அப்டியே க்ளோஸ்டா இருக்கு அது பாக்கவே அழகா இருக்கு அது பாத்து பாத்து கூட நா அந்த வண்டி ல்லா போ போதெல்லா அத பாத்தாலே அந்தோட அழகே வேற ஆனா இப்ப அந்த இதுவே இல்ல ஆனா இப்ப வர ஜென்ட்ரேஷன் எல்லா இனிமேல இருந்தாது பச பசங்களலா மர வளர்க்க சொல்லணு மெய்னா ரோட்லல்லா நெறைய மரோ இருந்தாதா தண்ணிக்கி குளிர்ச்சி இப்ப எதுக்கு மே செரி எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்தா மர இருந்தா கொஞ்ச நல்ல இதுவா ருக் கு ஆனா இந்த காலத்துல அப்டி இல்ல மொதல்லல்லா பாத்தீங்கன்னா நம்ம இப்பதா கொக்கிய எல்லா மாட்டி தொட்டில் லா கட்டி நம்ம இது பண்றோ அந்த கப்பெல்லா எங்க மரத்துலதா ரெண்டு பக் கமு அந்த கயிற கட்டிட்டு அதுலயே ஊ உ அம்மாவோட பொடவைய எல்லா எடுத்து கட்டிட்டு ஊஞ்சல்லா ஆடிருக்கோ எவ்ளவோ இது பண்ணிருக்கோ ஆனா இந்த காலத்து பசங்களுக்கு அந்த என்ஜாய்மெண்ட் அன்றதே ஒண்ணு கூட இல்லப்பா
ஆமா அவுங்களுக்கு விளையாட்டு பொழுதுபோக்கு எல்லாமே வீட்டுக்குள்ளேயே போயிருது அது நம்ம வெளில போகாத வெயில் அடிக்குது அப்டின்னு சொல்ட்டு வீட்டுக்குள்ள ஏ சி போட்டுட்டு டி வி ரீவி ஃபோனு இந்த மாதிரி இது டேப் இந்த மாரி ல்லா குடுக்குறதுனால அவுங்களு வெளில போ வர்றதுக்கு பயப்படுறாங்க ஏனா ஏ சி க்குள்ளயே இருந்து பழகிட்டாங்கல்ல வெளில வந்து அவுங்களால வெயில் தாங்க முடியல முன்னாடி காலத்துலல்லா இந் இந்த அளவுக்கு வெயில் இருந்தாலுமே அத தாங்குற அளவுக்கு நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் இருந்துச் சு இப்போ உள்ள கொழந்தைங்களுக்கு அதுவுமே கெடையாது அதனால அவுங்க வந்து ரொம்பவே அத வந்து எப்டி மியா ஒரு அன்கம்ஃபர்ட்டபிளா ஃபீல் பண்றாங்க அது மாரி நீங்க சொன்னீங்க இல்லையா ரோட்ல ல்லா முன்னாடி ரெண்டு சைடுமே மரோ இருக்கு நம்ம நடுல நடந்து போனாலு செரி ஒரு பைக்ல போனாலு செரி ஒரு நல்ல குளிர்ந்த காற்று வந்து நம்மளுக்கு கெடைக்கு ஆனா இப்ப எங்க போனாலு அந்த ஹெல்மெட்ட வேற போட்டுக்குறோ மண்டக்குள்ள அவ்ளோ ஹீட் ஆகுது அ இது கொட இல்லாம இல்ல நம்மளு ஒரு தலைல துணி கட்டாம போயிட்டோனா ஹீட் ட்டு ஃபுல்லாமே நம்ம பாடிக்குள்ளதா எறங்குது அந்த ஹீட்னால நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வேற வருது ஏனா ஒவ்வொருத்தரு அந்த ஹீட் பாடியா இருந்தாங்கன்னா அவுங்களுக்கு அந்த வெயில்லா ரொம்ப போயிட்டு வந்தாங்க அப் அப்டின்னு சொன்னா ப்ப அ ஹீட் அதிகமாகி வயி
நீங்க சொல்றத பாத்தா ஆமாப்பா அப்டிதா இருக்கு இப்ப வர வர இந்த காலத்துல வந்து எது எதுமே வந்து அ இந்த மரத்துக்கோசரோ வந்து யாருமே இம்பார்ட்டன்ஸ் அவ்ளோ இதுவா குடுக்கல ஆனா இப்ப வந்து கிராம ஸ் சைடெல்லா பாத்தா கூட நெறைய பேர் வந்து இந்த மரோ அந்த செடி அதெல்லா வளக் கணு அனிட்டு மர இது பா நெறைய பேர் அது மாதிரி பண்றாங்க இப்டி